ஹலோ
ஆ சொல்லுங்க என்ன பண்றீங்க
ம் அலோ
ஆ லுங்க... லோ கேக்தா
லோ கேக்குதுங்க அது மரி கேக்குதுதுங்கன்னு
கேக்குதாங்க
ஹலோ
எனக்கி கேக்குதே
ஹலோ செர் சொல்லுங்க
ம் என்ன பண்றீங்க
உங்காளுக்குதா நீங்க என்னா பண்றீங்க
நானு சும்மாதாங்க இருக்கே
அப்படிங்களா
ஹ்ம்
சரி நீ இன்னா டாப்பிக் பேஸ்லா
உம்மே எனக்கே
என்னுடைய டேட்டாஃப் ஆஃப் பத்து என்னனு சொல்லிங்கில்ல பாத்து அனால் டப்பிங்கு சொல்றது நிங் எதாச்சு ஒர் ஆப்பிள் சூஸ் பண்ணுங்க
உம் அப்டி பத்தா உம் சரி சுற்றுலா போறது அந்த மாதிரி எதுனா போ பெஸ்லாமா
இல்ல நம் கிரிக்கெட் பத்தி பேசலாங்க
ஆ ஓகே விக்கெட்லா ஓகேதா
சொல்லுங்க
ஹம் நீங்க எப்ப இருந்து கிரிக்கெட் பாக்க ஆரம்பிச்சீங்க
நான் வந்து உம் டூ இயர்ஸ் பேக்
எட்டு வயசுல இருந்தே கிரிக்கெட் பாப்பீங்களா
ஏங்க டூ இயர்ஸ் பேக்கு தாங்க
டூ இயர்ஸ் பேக்கா ஓகே ஓகே ம் கிரிக்கெட் பத்திலா என்ன தெரியு
கிர் கிர்க்கெட்டு பத்தின்னா தெரியுமா அப்டினாக்கா
ம்
உம் ஐபிஎல்ல வந்து எல்லாரு ஸ்கோர்ப் ஸ்கோரு நா வந்து சிஎஸ்கே ப்ளான் ஓகேங்ளா
ம் ஐபிஎல் டெஸ்ட் மேட்ச்சாட் டி ட்வென்டியா ஓகே ஓகே
ஏ நா வந்து அதனால நா வந்து சிஎஸ்கே மேட்ச் எப்பல்லா இருக்கோ அன்னிக் மட் பதா வந்து மேட்ச் பாப்பே
ஒ ஆஹஹோ அப்புடியா ஆஹ்
இதுல சுவாரஸ்சியமானது என்னன்னா
ம்
எங் எங்‌‌ எ எனக்கு புடிச்சவங்களோட டீம் வந்து ஆர் சி பி
ம்
எனக்குப் எனக்கு புடிச்ச டீம் சி எஸ் கே
ம்
அந்த சி எஸ் கே ஆர் சீ பி மேட்சுக்காக நா வெயிட் பண்ணுவ
ம் ஹ்ம் தரமா இருக்குமே அப்பதா
ஆமாங்க நாங்க வந்து பக்கத் நா என் ஃப்ரெண்டு வந்து பக்கத்துல உக்காஞ்சின்னு இருப்பாங்க நான் வந்து இங்கிருப்ப
ம்
நாங்க ஒரு சி எஸ் கே வந்து சிக்ஸ் ஆடிச்சுச்சாக்கா கத்துக்க ஓ நல்லா விளையாடிட் இருந்தா ஆர் சி பி வந்து நல்லா விளையாடிட்டிருந்தா அப்போ என் ஃப்ரெண்ட போட்டு அடிப்ப
ம்... கு... கு....
இப்டிதா இருக்குங்க அப் அப்பறமா அத விட சுவாரஸ்யம் என்னன்னா தமேண்டிப் போ என்ன வேண்டிப்போனா ஆர் சி பி தோத்துடு சி எஸ் கே தா வின் பண்ணு
ம் ஹ்ம்
அப்டி நாங்க முன்னாடியே பெடு வெச்சிருப்போ அந்த ரிசல்டு வ ஆஹ் கட்டியாருக்குங்க
ம்
யா நா லாஸ்ட் மினிட் வரக்கு ஒரு வேல சி எஸ் கே ஜெயிச்சிச்சுன்னா நாங்க வந்து ஆர் சி பி வந்து அவ்ளோவா சொல்ல மாட்டோ ஒரே வ நாங்க ஜெயிச்சுட்டமே அப்டி மட்டு சொல்ட்டு நாங்க வந்துருவோங்க
ஆஹ்
ஆனா இந்த ஆர் சி பி ஃபேன்சிருக் காங்களே ஜெயிச்சிட்டா ஒரு அலப்பர பண்ணுவளுங்க பாருசு பண்ணுவாங்க பாருங்க
அது எல்லாரு பண்றதாங்க ஆர் சி பி ஃபேன்ஸ் எல்லாரு எனக் தெரிஞ்சவங்க கூட அப்டிதா ஆர் சி பி ஃபேன்னாலே
ஆமாங்க ஒ ஒ ஒன் டைம் வந்து ஹாஸ்டல்ல வந்து ஆ பாத்துட்டு இருந்தாங்க சீனியர்ல்லா அவுங்க வந்து ஆர் சி பி ஃபேன் போல ஆர் சி பி ஜெயிச்சிச்சு அப்டி சொ சொல்லிட்டு ஒரு நைட்டு ஒரு பத்ர மணிக்கு கத் த்துராங்க எல்லாரு வெளில வந்துட்டு ஏய் அப்டி சொல்லிட்டு உடனே வார்டன் வந்து செம்ம திட் டுங்க எதுக்கு நைட் டைம்ல இந்த மாரி கத்றீங்க எல்லாரு தூங்குறாங்கல பயப்பட மாட் டாங்களா அப்டி சொல்லி ஒரு ரகலயே நடந்துச்சு அன்னைக்கி ஹாஸ்டல்ல அந்த அளவுக்கு போயிச்சு ங்க இந்த ஆர் சி பி பண்ற அலப்பரை ஆனா ஃபை ஃபைனல வந்து நாங்க வந்து சி எஸ் கே தா ஜெயிக்கணு இந்த வாட்டி நா நெனச்சிட்டே இருந்தோங்க ஆனா வந்து சி எஸ் கே ஜெயிக்கலங்க செரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலா அப்டி நாங்க விட்டாலு இந்த ஸ் ஆர் சி பி ஃபேன்ஸ் வந்து வேனும் த்தீங்னா நம்பள வந்து சண்டைக்கு கூப்புறாங்க நீங்க அவள்தா நீங்க ஊத்திக்கிட்டு நீங்க வந்து போய்ட்டீங்க போய்ட்டீங்க அப்டி சொல்ட்டு அவுங்க வந்து இந்த வாட்டி கப்பு அடிச்சிட்டு போன வாட்டி இந்த வாட்டி ஒரு அலப் பற பண்ணாங் பாருங்க பதினெட்டு வ வருஷோ கழிச்சி ஒரு கப் அடிச்சிட்டு போன வர்ஷோ நீங்க வந்து எங்க ஊர் சைடு வந்து பாத்துருக்கணு ஆர் சி பி ஜெயிச்சிச்சின் சொல்லிட்டு பேனர்லா வச்சிருக்கறாங்ளா ரோட்லல்லா
அடேங்கப்பா
வச்சி ப டப்பாசுலா வெச்சிருக்கறாங்க
ஆ
ஒரே அலப்புறதா
ம்
இந்த மாரி பண்றாங்க ஆர் சி பி இதே நம் சி எஸ் கே வா இரு சி எஸ் கே ஃபேன்ஸா இருந்தா என்னா பண்ணிருப்போ ஆ அவள்தாப்பா நா உ ஜெயிச்சிட்டப்பா இந் இத்தன கப்பு அப்டி சொல்லிருப்போ ஆனா அவுங்க ஒரு கப்பு வச்சிக்கிட்டு போற ஆட்ட இருக்கு எப்பா எப் பா யப்பா உலகத்துல யாருமே கப்பு வாங்காத மாதிரியு அந்த டீம் தா கப்பு வாங்கன மாரியு பண்றாங்கங்க
அவுங்க அப்டிதாங்க நானு ஒரு சி எஸ் கே ஃபேன் தா ஆம் சி எஸ் கே ஃபேன்ஸ்லா ஒரு மாரி மெச்சூடா ஒரு மாரி நல்லாருக்கு ஆனா அந்த ஆர் சி பி ஃபேன்ஸ்லா ஏந்தா இப்டி பிஹேவ் பண்றாங்கன்றதே தெரியில
ம் இல்ல எங்களுக்கு வந்து ஹாஸ்டல் இங்க போடுவாங்கங்க
ஆ ம்
நா வந்து கத்துவோ ஆ சி எஸ் கே வந்து சிக்ஸ் அடிச்சாலோ ஃபோர் அடிச்சாலோ ஏ சொல்லு
ஆ
அப்டி கத்து ம் அல்லு இருக்குங்க ஆ இங் எல்லாரு ஒன்னா ஒக்காந்து கிரிக்கெட் பாத்து எவ்ளோ நல்லா இருக்குங்க இந்த டிஸ்கஸ் பண்ணி தெர்ல கும்ப்லா ம்
உங்க காலேஜ்ல இது மட்டு தா போடுவாங்ளா இல்ல வேற எதெல்லா போடுவாங்ளா
என்னடேயே சொல்லுங்க
எனக்கு உங்க காலேஜ்ல அது கிரிக்கெட் மட்டு தா போடுவாங்ளா இல்ல வேற எதுனா போடுவாங்ளான் கேட்ட
வெறு கிரிக்கெட் மட்டுதாங்க போடுவாங்க
ம் ஹூ மூவிஸ்லா இது வரைக்கு போட்டதில்லையா
எனக்கு தெரிஞ்சி போட்டதில்லங்க
ம் சேரிங்க சேரிங்க
ம் அது போறதே அதிசியங்க
ஆ
கிரிக்கெட் அதுவு ஐ பி எல் சீசன் வந்தா மட்டு தாங்க போடுவாங்க மத்த டைம் எல்லா போட மாட்டாங்க
வேற எதுவு இந்த ஃபுட்பால் மேட்ச் அந்த மாரிலா எது போட மாட்டாங்ளா
ஆஹா ஒன்லி வந்து ஐ பி எல் ங்க அதுவு எப்ப போடுவாங்னா சி எஸ் கே மேட்ச் எப்பல்லா இருக்கோ அப்போ மட்டுந்தா போடுவாங்க
ஆ ஹா உங்க காலேஜ்ல சி எஸ் கே ஃபேன்ஸ் இருக்காங்க போலயே
ஏங்க காலேஜே சி எஸ் கே ஃபேன்ஸ் தான மேனேஜ் ம்
பத்து
செரி சொல்லுங்க வேற என்ன உங்களுக் இதே சி எஸ் கேல வேற யாரு தெரியு
சி எஸ் கேல எனக்கு பர்ஸ்ட்டு தெரிஞ்சதுன்னு பாத்தா அர்பன் இந்தா இதுக்கப்றோ தோனி அப்றோ ஜடேஜா இப்போ ரீசெண்டா சஞ்சு சாம்சங் தா செரியா தரமா இந்த இந்த ஐ பி எல் ல விளாண்டாங்கள்ல கொஞ்சோ நல்லா ஃபேன் ஆயிட்டே தோனி ரிட்டையர்மெண்ட் வேற
ஆமாங்க இந் இந்த ஐ பி எல் வந்து நாங்க வந்து தோனி வருவாங்க அப்டி எதிர்பாத்தோ அவருடைய கால் வந்து ஃப்ராக்ச் ஆயிடுச்சுனால ஃப்ராக்சர் ஆய் ச்சு அப்டின்றதுனால அவனால வர முடியாது போயிடுச்சுங்க அதனால நானு இன்னிக்கு வந்துடுவாரு இன்னிக்கு வந்து டுவாரு நாங்க ரொம்ப வெயிட் பண்ணுவோங்க மிஸ் தோனி
ம் எல்லாருமே தாங்க தோனி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு டிஸப் ஃபாயிண்ட் தா அது
ஆமாங்க ஆனா அவருக்கு வயசு ஆனாலு வந்து வா ஒரு அந்த க்ரௌண்ட்ல வந்து ஃபேட்டு புடிச் ச்சு ரெண்டு ஃபாலாச்சு அடிக்க மாட்டாரா ஒரு சிக்ஸ் ஆச்சு அடிக்க மாட்டாரா அப்டின்ட்டு ஆவளோட எதிர் பார்த்துந்த நாள் எல்லா வேற லெவல்ங்க அவரு அவர் வந்தாவே அப்டியே கத்துவோங்க எழுந்து நின்னு தோனி தோனி அப்டி கத்துவோங்க நாங்க எல்லா ஆஸ்டல்ல
ஆ ஹா ம் சேரிங்க வேற
சேரி நம்ம ரொம்ப நேரோ பேசிட்டோ நெனைக்கிறே நீ நீங்களு நானு பேசு சந்தோஷோ ஓக்கீங்ளா ஆ நம்ம வந்து நெக்ஸ்ட் கால் மீட் பண்லா
ஆ சேரிங்க
சேரிங்க சேரி ஓகேங்க